ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதாங்க ஆஹ் சேரி சேரிங்க
ம்
அஹ் என்ன பண்றீங்க
ம் சும்மாதாங்க இருக்குறே பசங்கள அனுப்பிட்டு இப்பதா வீட்லதாங்க வேல பாத்துட்ருக்கே
சேரி சேரிங்க லாஸ்டா என்ன படம் போனீங்க
நாங்க கருப்பு படம் போனோம் அதுக்கு முன்னாடி அது என்ன படம் காந்தாரா காந்தாரா
ஆந்தாரா
ஆஹ்ஹ அதிகமா போக மாட்டோ இந்த மாரி ஏதாவது ஒரு நல்லப் பட வந்துச்சுனா எங்க வீட்டுல போணு போணும்னு சொல்லிட்டே இருந்தா கூட்டிட்டு போவாங்க முன்னாடியே சொல்லிருணு அத பத்தி சொல்லிட்டே இருக்கணு அவங்கட்ட இந்த படத்துக்கு நல்லா இருக்குதுன்றாங்க நல்லா குன்றாங்க போகணு போனு சொல்லுவோ கூட்டிட்டு போயிடுவாங்க காந்தாரா பட ஸ் பூப்பரா இருந்துச்சு நீங்க பாத்தீங்ளா
ஆமாங்க நா இங்க ப்ரைம் வீடியோல பாத்தே நாங்க தேட்ருக்கு அதிகமா போக மாட்டோ அஹ ஓடிடில வர்ரப்பதா பாத்தே நல்லாருந்துச்சு
அதா நல்ல பட கருப்பு கூட ஓகே ஆனா காந்தாரா லெவலுக்கு இல்ல காந்தாரா நல்ல பட ச் எனக் தேட்ருக்கு போய் பாத்ததுல ஓகே நம்ம குடுத்த காசுக்கு ஓகேவா இருக்கு நினச்ச படம் கா காந்தாரா படம்
சாமியேல்லா கும்ட்டு அ ரொம்ப பக்தியா நடிச்சாங்கன் சொல்லி
அ ஆமா ஸ்டார்ட் பண்ணும் போதே அவுங்க மனைவியு அவங்ளு போயி கோயில் எல்லா போய் அந்த க் அந்த கோயில் ருக்கு இல்லையா அங்க போய் சாமி எல்லா கும்ட்டு நானுமே அத பாத்தே நல்ல பரவால நல்லா இது பண்ணியிருக்கா ஆமா இருக்குது இருக்குது இருக்குது அந்த சாமி பேரு கூட ஏதோ ஒன்னே மறந்து போச்சு எனக்கு அந்த தெய்வம் பேரு ஏதோ ஒரு தெய்வம்னு சொன்னாங்க மறந்து போச்சே ஆஹ் ஆஹ் ஹ ஹ ம் ஆஹ் சொல்றே நானு அப்டி ஒரு சாமி இருக்குதா
சேரி சேரி அதா முந்தி தேட்ருக்கு போனோனா நல்லா ஆர்வமா போவோ சீக்கிரமா வேல முடிச்சுட்டு தேட்டுருக்கு போகணுங்ற ஆர்வ இருக்கு இப்ப ஒ எந்த தேட்ருலுமே நல்ல படமே வர்ற மாதிரி
இ இப்ப என்ன பட வருது எதுவுமே அதுனாலதா சும்மா எப் இப்பயாது ஒருக்கையாது போனுமேனு ஒரு ஆசைக்காக தா சேரி சூர்யா படமா போலா எது யாருனே தெரியாதவங்க படத்துக்கு நமக்கு போக புடிக்காது அதனால தா சேரி சூர்யா பட ஓகே கருப்பு ஒவ்வொ த்தர் நல்லாருக்குன்றாங்க ஒருத்தர் நல்லாலனு தா சொல்றாங்க ஓகே போய் பாக்கலா அப்டினு சொல்ட்டு போய் பாக்றது ஆ ஓகே தா ஃபஸ்ட் ஆப்லா கொஞ்ச நல்லாதாங்க இருந்துச்சு
ம்
அ அதுக்கு இன்டர்வலுக்கு அப்பறோ கொஞ்சோ எங்க வீட்டுக் காருக்லா புடிக்கவே இல்ல சொல்லணுன்னா
ம்
ஏன்னா அவங்க சாமிய வச்சு காமெடி பண்ணிருக்காங்க அப்டின்ற மாரி அவ ங்க சொன்ன அப்டின்ற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு
எ அது வந்து யார்
பாலாஜி அது என்ன பாலாஜி ஆர்ஜே பாலாஜி ம்
அதா வில்லனா போடறதுக்கு சுத்தமான ஆள் இல்லங்ற மாரி சொல்லி விமர்சனோ வந்துட்டே இருந்துச்சு நல்லா நடிக்ராரா
நல்லா நடிச்சிருக்கா நடிப்பு அவ நடிப்புக்கு கொறச்சலில்ல இவ இவனு சூ ரியாவு நல்லா நடிச்சுருக்கா
ம்
ம் ம் என்ன லாஸ்ட் என்னனா அதா சொல்றல்ல சாமிய வச்சு காமெடி பண்ற மாரி சாமிக்கு அவுங்க எல்ல வரைக்குந்தா பவரு அதுக்கப்றோ வந்துட்டா சாமிக்கு பவரே இல்ல அப்டின்ற மாரி ஒரு இதெல்லா கொண்டு வரும்போது ஏ என்ன சாமிய போய் இப்புல்லா சொல்றிங்க அப்டின்ற மாரி இருக்குது ஆமா அப்டிதா இருந்துச்சு இல்ல ஃபஸ்டாஃப் ஃபுல்லாவே இந்த மலையா ள நடிகர் ஒருத்தே ஒல்லியே வருவா அந்த படம் பாத் படத்துல பாத்திங்ளா
இல்ல நா படம் பாக்ல விமர்சனந்தா படிச்சே
அதுல மலையாள நடிகர் ஒருத்த வருவா ஒல்லியா அவனு அவுங்க பொண்ணு வந்ருப்பாங்க அவங்கதா மெயின் அதுல அவுங் அந் அவுங்க இருக்கற வரைக்கு நல்லா இருந்துச்சு படோ அப்பற அந்த பொண்ணு எறந்து போயிருவாளா அதுக்கப்பறோ அந்த சாமி வந்து அந்த கோ அந்த இருக்கிற நீதிப நீதிபதிகள் நீதிமன்றோ எல்லாத்தையு மே திருத்தற மாரி வரு அதுக்கப்றோ கொஞ்சோ ஒரு இதாதா போச்சு அவுங்க இருக்கற வரைக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க அவ நெறைய மலையாள படத்துல நடிச் சிருக்காங்க அவ நல்ல நடிகர்
சேர் சேரி ம்
படம் பாத்தோ அதென்னது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன் நெனைக்கிறே படம் பேரு
ம்
ரெண்டாயிரத்தி பதினெட்டுன் சொல்ட்டு கேரளால வந்து வெள்ள வருது
ம்
அத பத்தின கத நல்லா இருந்துச்சு அது கூட
ம் ஆமா மலையாள படோல்லா ஒரளவு வந்து உண்மை சம்பவ அடிப்படைலதா அவங்கலா எடுப்பாங்
ஏ இப்பல்லா பாக்றோங்க ஹாட்ஸ்டாரு இதெல்லா இப்ப வச்சிருக்கோன்ல அமேசான் பிரைம் எல்லா வச்சிருக்கறதுனால நறைய படோ அதுல வருது மலையாள படோ நறைய படோ
ஆ வார வா
இந்த படோ இப்ப வந்துச்சு பாத்திங்ளா பாவனாச மாரியே இருக்கு துருஷ்யன் துர்ஷ்யன் த்ரீ ஆ அது பாத்து ட்டே பாத்துடடே டூ வந்து பாக்கல ஏனா டூல வந்து நமக்கு தமிழ் டப்பிங் கெடையாது
ஆனா டூ பாத்தா தா த்ரீ
அது நா இதுல பாத்துக்கிட்டே யூ யூடியூப்ல இந்த கத சொல்லுவாங்க தெரியுமா அத பாத்துட்டு ஏனா வேற வழி இல்ல அப்டிங்கறதுனால அத பா பாத்துட்டு த்ரீ பாதோ நல்லா எடுத்ருக்காங்க எப்படிலா யோசிக்கிறாங்க தெரியுமா அவ வந்து அந்த கொலைய மறைக்க நம்ம பாவனாச படத்துலயே பாத்துருக்கோல்ல
ஆமா
அதே கதை அ ஆமா அத அதே அந்த ஸ்டேஷன் வருதுல அதே அதுல இருந்துதா கொண்டு வந்திருக்காங்க இப்ப த்ரீல என்னனா அந்த ஸ்டேஷன்ல அவ பொதைக்கிறால்ல பொதச்சிட்டு வரும்போது ஒரு திருடம் பாத்தர்றா அத வச்சுதா அந்த படத்த ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி எப்புடிலா பண்றான்ட்டு நல்லா எடுத்துருக்கா அவே அதை மறைக்கிறதுக்காக பசங்க பசங்க தான் முக்கியம் அப்படிங்கறதுக்காக
ம்
எடுக்கறாங்க இந்த அவனோட கதையை வந்து படமா எடுக்கிறா அத அந்த படத்துல க இது படமா எடுத்து அந்த படத்துக்கு தேவையான என்னென்னெல்லாம் கலெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த படத்துக்கு படத்துக்குன்னு சொல்லி எப்படிலா கிரிமினல் வேலை பாக்கலா எப்படிலாம் கொலையை மறைக்கலா அப்படிங்கறதுக்காக எல்லாரு கூடையும் பழகி அதெல்லாமே வச்சு அவன் நல்லா கொண்டு வந்த அண்ணா
இதெல்லாம் பாத்துதான் ஜன வந்து உண்மைளியே அந்த மாதிரி பண்றாங்களா என்னம தெரியல ஐடியா ஐடியா கூ இருக்கற மாரி ஆயிரு
ஆமா அதை எல்லாத்து கூடையும் ப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறா அதாவது இப்போ சுடுகாட் இருந்து இப்ப அவனுக்கு ஒரு இது வேணும் அந்த இதை மறைக்கிறதுக்கு அதுக்கு பதில வேற ஏதாவது வைக்கணுல அதுக்காக அந்த சுடுகடுகாட்டுல வேலை பாக்கறவங்க கூட ஒரு ப்ரெண்டா ப்ண்ட்லியா நன்பன இருப்பா அதே மாதிரி அந்த இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த எலும்பெல்லா தோண்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்கல்ல கவர்மெண்ட் இதுல அந்த கவர்மெண்ட் இதுல அது பேரு என்ன சொல் வாட்சமேன் வாட்ச்மேனா இருக்கான்ல அவங்க கூட ப்ரெண்டா இருக்கா அதுக்கப்புறம் அந்த படம் படம் எடுக்கறிறதுக்கு ஒரு டைேரக்டர் மாதிரியே கதை சொல்றோனா ஏதோ ஒருத்த இருக்கா அவன் என்னன்னா அவன் தான் சொல்லுவான் எந்தெந்த மாதிரி கிரிமினல் வேலை எல்லாம் அதாவது இந்த எலும்ப வந்து எங்கெல்லா சேமிச்சு வைப்பாங்க அந்த எலும்பு வந்து அழிக்கிறதுக் என்னென்னல்லாம் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கூட நண்பானா இருப்பா
ம் கதைய கேக்குறப்ப
இல்ல பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு உண்மையாவே நல்லா இருந்துச்சு ம் பாருங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்ற படம் பதினெட்டு ஆ ஆமா அது சோனியில இருக்குன்னு நினைக்கிறே அதுவு நல்லா இருந்துச்சு
சரி சரி ஆமா வீட்டுல பொழுகு போகலன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி
எங்க வீட்டுல டிவி எங்க வீட்டுல டிவி கிடையாதா அதனால பசங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரிதா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஏதாவது பிரிய இருந்தா ஏதாவது ஒரு படம் பார்ப்போம் எல்லாருமே உக்காந்து அவங்க அப்பா நானு எல் பாசாங்க எல்லாரு உக்கா
எப்படி டிவி இல்லாம இருக்கீங்க நீங்க டிவி அவசிய இல்ல குழந்தைங்க
அது இன்னமோ நாங்க ரொம்ப நாளா இல்ல அந்த கொரோனால இருந்தே இல்லங்க
அப்படியா
கொரோனா டயத்துல ரொம்ப நாங்க அதுக்கு அடிக் ஆகி ரொம்ப இதா இருந்தோ அதுல எடுத்த டிவி அதுக்கப்புறம் நாங்க அதை வைக்கணும் டிவி இழுக்கணும்னே தோணல அப்படியே இருந்துட்டோம் ஏதாவது ஒன்னா இந்த இந்த மாதிரி வர துக்கு ஒருக்கா படம் பார்த்தப்போ
உம்
மத்தபடி பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க வருவாங்க விளாடுவாங்க அப்புறம் வந்து எதாவது ஹோம் ஒர்க் இருந்தா எழுதுவோ சாப்ட்டு நாங்க சீக்கிரம் தூங்கிடுவோ
சரி சரி ஆமா காலையில எந்திரிச்சு போணும் இல்லையா எத்தனை மணிக்கு ஸ்கூல் பசங்களுக்கு
எட்ரைக்கு எங்க வீட்டுல அவங்க அஞ்சரைக்கு கெளம்பிடுவாங்க வேலைக்கு அஞ்சரைக்கு கிளம்புறதுனால நா சீக்ரோ எந்திக்கணுல்ல அதனால சீக்ரோ படுத்துறுவோ ஆ நைட் எட்டு எட்ற ஒம்போது ஒம்பதுரைக்குள்ள படுத்துருவ அப்படியு ஒம்பதரைக்காவது படுத்தரணு அப்படின்றது எங்களோடது
பரவால்லங்க எட்ற ஒம்பதுன்றது எங்களுக் ல்லாம் ஈவினிங் மாதிரி அஞ்சு ஆறு மணி ஆகுற மாரி இருக்கு நாங்கல்லா படுக்கறது பதினொன் ற பன்னெண்டு மணி
ஓ இல்ல படுத்தாதான காலையில எந்திக்க முடியு அதனால அப்படி படுத்துருவோ
செரி செரிங்க ம் எங்க வீட்ல எல்லா பெரிய பசங்க னால அவங்க பத்தி சேப்பாங்க போன் பேசிட்டு அந்த மாரியே போயிரு நைட் படுத்து பன்னன் மணி ஆயிரு
ம் ம் ஓ இல்லங்க பசங்க நாங்க படுத்தா போ போயிடுவோ சீக்கிர ஒரு ஒம்போது மணிக்கு போனா கூட ஒரு ஒரு அர மண் நேரோ அப்டியே பேசிட்டு பசங்க இது பண்ணிட்டு மொபைல் பாக்கனா கொஞ்ச நேர மொபைல் பாத்துட்டு இருப்போ அப்டியே படுத்துருவோ எஸ்
இங்க மதுரைலல்லா த எந்த நேர நீங் க வந்தாலு ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு வந்தாலு நல்ல அ நகரமே ஜெகஜோதி தியா இருக்கு எல்லா இட்லி கடையு இருக்கு தூங்கா நகரம் இல்லையா எந்த நேர நீங்க வந்தாலு ஜனங்க நடமாட்ட இருக்கு அங்க சென்னையில எல்லா எட்ற ஒம்பது மணிக்
ஐயோ இல்லங்க நெஜமாவே நானுமே இங்க அப்பி அப்பி எங்க ஊர்லயுமே அப்டிதா நா நா ஏனா எனக்குமே சொந்த ஊர் வந்து உங்க ஊர் சைடு தான அங்க அங்கலா நமக்கு கடைகளுமே பத்து பதினோரு மணிக்கு வரைக்காவது இருக்கும்ல நார்மல் கடைகளுமே ஐயோ நா நாங்கல்லா ஒன்போதரங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வர்றதுக்கு லேட் ஆயிட்டுன்னு சொல்ட்டு உ ஒம்போதர நெனக்கிறேன் ஒம்போதரைக்கு ஒரு தெரு வழியா போன பயமா இருந்துச்சு எனக்கு ஆளே இல்ல யாருமே இல்ல அந்த ஹிந்திக்காரங்கல்லா அப்பதா வேலைக்கு போயிட்டு வராங்க அப்ப எனக்கு ரொம்போ பய ஆ பயமா இருந்துச்சு எங்க வீட்ல சொல்ற என்ன இப்டி இருக்காங்க நம்ம ஊர் சைடு எல்லா எப்டி இருக்கு பயமா இருக்குனா நீ பயப்படக் கூடாது நீ பயந்தே இது பண்ணிருவே நா நா ஒன்னும் பயத் த வெளியில காட்ல இருந்தாலு என்னடா இப்டி கப்ச்சிப்ன்னு யாருமே இல்ல ஹிந்திக்காரங்க மட்டு வேலய முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க
ஆ இங்க அந்த மாதிரல்லா இருக்காதுங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னாலு ஒரு ரெண்டு பேராவது ரோட்ல நடந்துட்டே தா இருப்பாங்க
ஓ பரவால பிரச்சன இல்ல
நடமாடு டீ கட மாதிரி சைக்கிள்ல வச்சே டீ விப்பாங்க எந்த நேர வந்தாலு எந்த பயமு இல்ல
நம்ம தைரியமா இருக்கலா தெரியுமா இதுனா என்னதா இருந்தாலு நம்ம தைரிய மா இருந்தாலு அத பாக்கும்போது நமக்கு ஒரு மாரிதான இருக்குது இப்போ உள்ள காலத்துல அ
தொல்ல எல்லா ரொம்ப அதிகமா இருக்குங்க அங்கலா
நாயி ஓ இல்ல இருக்கு ஒவ்வொரு ஊர பொறுத்துங்க ஒவ்வொரு தெருவ பொறுத்து எங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் நாய் இல்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லையா என்னன்னு தெர்ல இப்
சரி ம் இங்க அதிகமா இருந்தது இப்ப ப்ப கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அது சின்ன பசங்க வெளியே போறது ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க
அ அ
இப்ப பரவால்ல கொஞ்சோ புடிச்சுட்டு போய்ருப்பாங்க போல
இல்ல இப்ப நெஜமாவே கம்மியான மாரிதா இருக்கு இந்த இப்ப ஊடாலயே பிரச்சன வந்துச்சுல்ல நாய் கடிச்சிருது அப்டின்ற மாரிலா பிரச்சன வந்துச்சுல்ல அதனாலயா என்னன்னு தெரில
ம் ம்
ம் பரவால்ல ம் செரி ஓகே உங்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷ்
ஆ ரொம்ப மகிழ்ச்சிங்க பேசுங்க ஃப்ரீயா இருக்கப்ப பேசுங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ம் ஓகேங்க நன்றிங்க ம் ம்
ஏ கே